ஹலோ
ஹலோ கேக்குது கேக்குது நாபேசுறது
எங்கவன்ட்டுருக்க
துணி மடிச்சுட்டு இருக்கே
ஏய
ஏன்னா ரெண்டுநாளா ளா இல்ல
ஆ மூனு மாசமா சுத்திட்டு தான் இருக்கு
ஹூஹூ வீட்டு்ல இருந்து என்ன பண்றது
அங்க எங்கயும் போலா போ
இன்னைக் ஏனா இன்னைக்கு துணிலாம் துவச்சு காய போட்டு எடு நேற்று துவச்சு போட்டுட்டு போனேன் இன்னைக்கு வந்து எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன்
நேத் எங் போன
நேத் சொந்தக்காரங் வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு பர்த்டேவா
உங்க ஃப்ரெண்டு ஊருக்கு கிளம்புறாங்க சொன்னிங்க
வந்தாச்சு வந்தாச்சு இன்னும் போல
ஓ
வரலையா வரலியா வரலியா வரலியான்னு கேட்டே இருக்கா இன்னு போலனா
யே போல
நான் வரேன்னு சொல்லும் போது இப்படி என் விட்டுட்டு போயிட்டு நான் இப்படி உடனே போவேன் அதெல்லாம் நான் சரியாயி நான் சமாதனோ ஆயி நான் ஹா எப்ப போல ஆனா தான் போவேன்
ஈக்கோவா
அப்புடின்னு இல்ல நான்எதுக்குன்னு எனக்கே ஒரு கடுப்பாய் போச்சு
ஓ அப்ப அதை சொல்ல வேண்டியதானேஎன்ன சமாதான படுத்து அப்பதான் நான் வருவேன் அப்டின்னு சொ சொல்ல வேண்டிய தானே ஏன் ஏன் சொல்ல முடியாது ஏன் உனக்கு அந்த ரைட்ஸ் இல்லயா
அப்புடில்லா இல்ல நாங்கலா யார்கிட்டையும் கேட்டுல வாங்க மாட்டோம்
சும்மா கேட்டுட்டே இருந்தேன்னே கடுப்பாயி போச்சு எனக்கு
ஆஹ் என்னன
சும்மாகேட்டுடே இருக்காத நீ கூப்பிட்டே இருக்கங்கறனால என்னல வர முடியாது அப்டி அவ்வளவுதான் இருந்தத நீ வந்து அப்டின் சொல்லிட்டேன்
என் சொன்னா
அதுக்கு மேல இது பேசல சரி நம் சரிம நா எதும் பேசல அவ்வளவுதா வேற எதுவுமே சொல்லல போவேன் தோணும்போது போவன்
எப்போ
இருவத் இல்ல தெரியல எனக்கு
ஓ
இருவத்தஞ்சாம் தேதி எல்லாம் வெளியே போலாம் நாங்க
தானே அடுத்து வாரம் போ வியாழக்கிழமை
அது ஏன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை
அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒரு எசிஸ்டிவல்
ஆஹ்ஹ் தெரியல
போமாட்டியா நான் கூபிடுறேவா
கூப்பிட்ட கண்டிப்பா வருவேன் அப்பதான் எப்படி வராம
நான் கூப்புட்ட வா
இன்னைக்கு தான் ஃபாஸ்ட் கூப்பட்டுருக்கேன் அப்ப நான் ஊ வீட்டுக்கிட்ட வருவேன் இதென்ன கேள்வி கண்டிப்பா வரேன்
சொல்லிட்டு ஏமாத்த கூடாது திடீர் நான் வந்து முக்கியமான வ இல் அப்டி
ஐய்யயோ அப்படிலாம் நான் எப்பயுமே சொல்லவே மாட்டேன்
ஓ அ பாக்கலாம் நீங்க வந்து ஏ வரீங்களா இல்லையா அப்படின்றத பாக்கலாம்
வர வரே கண்டிப்பா வரே சொல்றேன் சொல்றேன் கூப்பிட்டோன்னு சொல்றன் கூப்பிடும் போதே சொல்லிடுவேன் உனக்கு முன்னாடிே கூப்பிட்டா அதனால வரமாட்டேன்னு
அப்படி மூஞ்சுல அடிச்ச மாதிரி சொல்லிடத அப்பறம் ஏ மேல கோவம் வந்து அப்படி என்ன வந்து எனிமியா பாக்க ஆரம்பிச்சிருவா இல்லனால அப்படிதான் பாத்துட்டு இருக்கா
பண்றன் எனக்கு கூடு இருக்கு எல்லரும நீ அந்தலவலான்
எல்லாருமே ஆமா எத்தனை என்னமே நான் வந்து வாழ்க்கையில எனிமியே இல்ல அப்டில்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் பா இப்பதான் தெரியுது எத்தனை அ சம்பாதிச்சு வச்சிறுக்க
உன்னிய உன்னிய பாக்குறக்கு வந்தாங்கல்ல நேர்ல நறைய பேரு அதலயே முக்காவசி பேரு உனக்கு எதிரிதான் ஆமா ஏன்னா எல்லாருமே அவ பெரெண்சு
அஹ் ஒன்னு புடிக்கிறவங்க எல்லாரும் எல்லாருக்கும் நான் எனிமி
அவ்ள பிடிக்கிறவங்களுக்கும் நீ எனிமிதா
அப்ப அப்ப நான் அந்த பக்கத்து தல வச்சு படுக் ம நான் உண்டு வேலை உண்டு நல்ல தான் ட்ருந்துருவே
எப்பயாவது வந்து உ என்ன லெவன் டுவெல்த்ல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க
அப்டியா ஒரே
ஆமா ஒரே கிளாஸ்ங்கறனால செட்டு சேந்துட்டாங்க
ஓ அப்போ என்ன பத்தி நல்லா அவுங்க போட்டு உட்டு அவ வந்து என்ன என்ன பத்தி நெறயா சொல்லி ஏ என்ன பிடிக்காதுல்லா சொல்லி
அப்படி கெடையாது எல்லாரு என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்னதா நீ எவ்ளதா பண்ணாலு அவளுக்கல்லா அவ அதா முக்கியம் நீ முக்கியம் கிடயாது ஏத்து ஏத்து அனுப்புவாங்க
த விடுறேன்
ஒரு ஒரு பிரேக்குக்கு அழுதுட்டு வருவா
இவங்க இப்டிதானே
ப்பா பாரு எனக்கு தெரியு இருந்தாலு பாரு இப்டி சொல்றாங்க அப்டின்னு அழுதுட்டு அழுதுட்டு வருவா
வேண வேண்டம் நோன்றதுக்கு வேண்டி அப்படி சொல்ற
ஏ கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஜன்னல சாத்தி வச்சிருவாங்க
ஆ
ஜன்னல் சாத்தி வச்சுட்டா என்ன பாக்க முடியாது கரெக்டா அவங்க கிளாஸ் ஜனல் இருந்து என் கிளாஸ் ஜெனல் நல்லா தெரியும் ஆஹ ஆமா ஆமா கரெக்ட் என்னோட கிளாஸ் ஸ்டாப் ரூம் கீழ ஒரு ஸ்டாப் ரூம் இருந்தே ஞாபகம் இருக்கா அதுக்கு பஸ்ட் கிளாஸ் எங்க லெவன்த் கிளாஸா இருந்துச்சு அது வந்து அவங்களுக்கு டுவெல்த் பியா குடுத்துட்டாங்க அதுக்கு ஸ்டட் ஆப்போசிட் கிளாஸ் லெவன்ட் டுவல் ஏ ஆமா அதா எங்களோடது மேல படி மேல அவங்களது எங்களுக்கு ஆப்போசிட் நா லாஸ்ட் பேன்ஞ் இருக்கறனால கரெக்டா அந்த கிளாஸ்சோட கடைசி ஜன்னலா நான் தெரிவேன் வேணும்னே தெரியக்க கூடாதுன்னு
ஆக வேண்டிய ஜன்னல் பக்கத ல இருக்க சீட்டு போய் அவங்க புடிச்சிருப்பாங்க ஆமா காரைட்
தெரியல ஹைட் அடர்வஸ்ல உக்காரவக்கும் போது நானும் கரெக்டா கடைசியில வந்துட்டேன் இல்லனாலு அது என் கிளாசு நான் உட்கார வைக்கிறதானன்வைய நம்மதான லிட்ரு எல்லாம் நம்ம தலைமைதானே அ அப்போ அதனால செரின்னு புடிச்சறதுல பர்ஸ்ட் சரு சொல்றபடி உட்கார வச்சுட்டு மத்தவங்கால புடிச்சபடி மாத்தி விட்டேன் இப்ப இப்ப எங்க உக்காரு அவர் லா கேட்க மாட்டார் எல்லா எங்க உடக்காருன்ன உட்காந்துக்கோ யாரும் இது கேட்க மாட்டாங்கன்னு என்ன டுள்த் எல்லாருமே ரொம்பளோஸ் ஆயிட்டாங்க எனக் பிடிக்காதவங்கவ புடிச்சவங்க ல யாருமே இல்ல எல்லாருமே என் ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க பர்ஸ்ட் பேன்ச் லாஸ்ட் பேன்ச் நடுபேன்ச் எல்லாரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் திட்ட மாட்டேன் எது கேட்க மாட்டேன் ஒண்ணுமே பண்ண மாட்டே ஜாலி ஆளே வெளி போரியா போயிட்டு வ பாய் விட்டுருவேன் ஏதோ நான வந்து ஒன்னே ஒண்ணு ஆ ஒன்னே ஒண்ணு சொல்லிருவேன் எது எங்கேயாவது மாட்டிக்கிட்டா என் பேரு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருவேன் ஆ நான் உங்களுக்கு இவ்வளவு சலுகை தரல மொதல்ல வந்து நீங்க மாட்டி விடக் கூடாது ஒரு ஒரு டைமு என்ன சொல்றது அஹ எனக்கு ஒருத்து பிடிக்காது தெரியுமா உன்கிட்ட அவ பேசலா எனக்கு பிடிக்காது
ஆ
அவ்ளோ எ கிளாஸ் இருக்க பொண்ணு க்ளோஸ் அந்த க்ளோஸ் காரண நீதானல கேள்விபட்ட நானு
என்ன பத்தி பேசி பேசி க்ளோஸ் ஆயிட்
அது தெரியல என்ன எளவுன்னலா ஆனா நீயோம் நீ நீ நீ-நீ தாஸ் சும்மா ஸ்டார்ட் பண்ணது அது அப்டியே ஏதாயிடுச்சு க்ளோஸ் ஆயிட்டோங்கரோ மாரி சொன்னாங்க சும்மா விளையாட்டுக்கு ஐயா அப்படலா இல்ல அவங்க ரெண்டு பேர் ஜாலியா தான் இருந்தாங்க ரெண்டு வருஷமும் கண்டிப்பா தெரியு நல்லா படிக்கிற பொண்ணு அமைதியான பொண்ணு நயந்த்ல சும்மா புள்ளை போட்டா உன்னைத பாக்கற உன்னைத பாக்குறான்ட்டு கடசியில ஜோடி ஆயிட்டாங்க ஆமா
கருமோ
அ நா ஓட்டிட்டே இருப்பேன் நா ஓட்டிட்டே இருப்பேன் அதுக்கப்பறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா அந்த உன் கூடு இருக்கவ என்னை பாத்த நீயும் நீயும் அவ்ளோம் அப்டித்தான என்ன மட்டும் ஏ அப்டி சொல்றீங்க ஐய நால உன்ன மாரி இல்லப்பா நா ஆ ஆ அப்டி உன்னையும் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இவ்வளையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க
ம் அவுங்கள ஏதாச்சு சொல்லி போனா திருப்பி வந்து ஒன்னை இப்படி
ஆவ வேற ஸ்கூல் போன அதுல இருந்தே நீ இப்டித்தானே இருக்க
ஏகிட்ட பேசுங்க இப்ப சுத்தி வளச்சு காதுக்கு வரது எல்லாம் தெரிஞ்சுதுன்ன அப்ற என் கிளாஸ் இருக்கிற புள்ள அடிச்சே போடுவே யோசிக்க மாட்டே பாத்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டே
நாங்க இல்லனாலு என் பேர் நல்லா இருந்திருக்கு
ஆமா அதாவது என்னன்னா நா வந்து வே ன்னனு எனக்கு புடிக்கலனா நா விடமாட்ட வெளிய எல்லாத்தையு விடுவே அந்த ஒருத்திய மட்டும் விடமாட்டே எல்லாத்தையுமே கிளாஸ் வெளியவிடுவாள் உடுவே ஆனா நா ஒருத் த்தி மட்டு விட மாட்டே
நீ ஒரு நீ அவள மட்டும் விடலானா அவ கேப்பாதான ஏன் எதுக்கு என்னை மட்டும் விட மாட்டீற அப்டி கேப்பாதான அவ சொல்லிருவியா அப்
ஆமா வேணும்னு தான் விட மாட்டீங்கிற சொல்லுவேன்
அப்போ கம்ப்ளைன்ட் பண்ணிட்டா
பண்ண சொல்லும்பே போய் பண்ணும்ப
பண்ணமாட்டாளா
கெமிஸ்ட்ரி சார்லா ஒரு வார்த்த பேசுறக்குள்ள ஒம்போது வார்த்த நா பேசிருவே அவர் என்ன பேச வந்தாருனே அவரு மறந்துருவாரு அதாவது என்னன்னா அப்ப வந்து என்னோட கண்ட்ரோல் ஆயிபோச்சு லாவந்த்லியாவது பரவாயில்ல சுஜி மிஸ் கொஞ்ச ஸ்ட்ரிக்டா இருதாங்க எனக்கு அவ்ளவு வேல தர ட்டாங்க டுவல்த் த்துல சாரு
அப்போ உனக்கி கல் அவுத்து விட் விட்ட மாதிரி
அத என்ன அதாவது என்ன சொல்றது காலயில அவுரு கிளாஸ் எடுக்கணுமா இல்ல கதை கட்டணுமாங்கிறத நாந்தா முடிவு பண்ணணுங்கிற மாரி ஆயிப்போச்சு டெஸ்-டெஸும் பாரு எழுத மாட்டே-எழுத மாட்டோன்ப நானு அதாவது கிளாஸ் ச்சு ஒட்டுக்கா சேந்துருச்சு
ஆ எல்லா கிளாஸு
ஆமா எல்லாரு அப்டியே ஒட்டுக்கா சேந்துட்டோ எல்லாரு இல்ல ஏன் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ப்பா லீடர்ன்னுட்டு வேணாம் பிளீஸ் சொல்லு பிளீஸ் ஓகே இல்ல அவோள தான் நான் வந்து சார்ட்ட சண்டேக்கு போவேன் ஏன் இப்டி பண்றீங்க எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு உங்களோட படிக்க முடியுமா இத்தனை கொடு இருக்கிங்க
ஒரு நிமிஷம் இரு அம்மா கூப்புட்றாங்க
சேரி சேரி பேசிட்டு வா பேசிட்டு வா